ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
என்ன டீ சாப்டாச்சுங்ளா
புரிலப்பா
டீ சாப்டாச்சுங்ளான்னே டீ காஃபி
அ ஆ ஆ நா சொல்றது விட்டு விட்டு எனக் கேக்குதா இல்ல
விட்டு விட்டு கேக்குதுங்ளா
ஆ இல்ல ஒரு மாரி நிறுத்தி நிறுத்தி வாடியோ கேக்குதுன்ற தெளிவு வார்த்த ஒரு சில வார்த்த தெளிவா இருக்கு நிறுத்தி வருது ஆனா இப்ப இருக்கு கரட்டா
ஆ ஆ மேபி எதனா நெட்வர்க் இஷ்யூ மாரி ஆ ச்சா என்னன் தெரிலியே ம் ம் என்ன பண்றீங்க
கரெக்ட்டா இப்பதாம்ப்பா எந்திரச்சோம்-
ம் அப்டியா தூக் நீங்ளு சேந்து தூங்கிட்டீங்க சேரி சேரி ம் ஸ்கூலுக் போயிட்டு வந்து இப்டி சாப்ட்டு தூங்க வெச்சிருவீங்ளா டெய்லியு
ம் நம்ம இப்ப எல்லால் ஈவி்னிங் டைம்ல தூங்கிட்டனா நைட்டு லேட் ஆயிடு
லேட் ட்டாய்டு ம்
காலைல வந்து தூக்கத்து லே கொண்டு போயி விட்ருவே அவ எப்பத் தூங்கனாலு தூங்கலனாலு தூங்கதந்தா கொண்டு போய் ஒக்கார வெச்ட்டு வரே
ம் ம்
பழக்கனு எனா அவ இப்பதா ஸ்கூல் போக ஆரமிச்சிருக்கா
ஆமா மா
ஆ கொஞ்சோ பழகிட்டாங்கனா இதா இருக்கும்
ம்
இது கொஞ்சோ டாப்பிக் லேடாப் போவுமாருக் எதனா ஆடியோ ரிஜெக்ட் பண்றப் போறங்க ஆ எல்லா இதுவே இந்த கிட்ஸா வந்து அவங்ள வந்து ஒரு குட் ஹேபிட்ஸ்கெலா கொண்டு வறத் து
ம்
அதுலியே அப்டியே பேச்வா
ம் ம் ஓகே
ஆ அ நெறையா ஃபுட் ஹாபிட்ஸ் வந்து நம்ம பண்ணாலுமே அவுங்க அவுங்களோட ஏஜ்லருந்து க்கற பிள்ளைங்கள பாத்தீங்னா கொஞ்சோ சீக்கிரம் பிக்கப் ஆகுறாங்க
பண்ணுவாங்க ஆ
ஆ நானுமே அது நெறைய விஷ்யங்கள்ல பாத்துட்டேன்
ம் ம்
அ ஒரு ஏஜ் வரைக்கு வந்து நாங்கல்லா என்ன பண்றமோ அந்த ஹேபிட்டுக்கு வந்தா அது நல்லதோ கெட்டதோ
ம் ம்
அப்டி இருந்தா நாம எந்திரச்சிது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணோனா அவளுக்கு ஒரு பிரஷ்ஷு வேணு அப்டின் சொல்லி கேக்க ஆரம்பிச்சா
ம்
ஒரு ஒன் இயர்லயே அது வரைக்கு வந்து அவளுக்கு நாங்க கைல சும்மா அப்டி தேச்சு விடறது ஆனா ப்ரஷ்ஷு வந்து பல்லு குட்டி குட்டியா இருக்கு ஈறு தடிமனா இருந்துச்சு சோ வலி க்குமோ என்னமோன் சொல்லிதா கைலயேதா ப்ரஷ் பண்ணொ அப்றொ அவளே கேட்டா எனக்கு ப்ரஷ் வேணூ சோ அதனால்தா அவள்க்கு அந்த பேபி ப்ரஷ் எல்லா வாங்குணோ ஓ அவ ஒரு ஃபைவ் டேஸ் என்னமோதா சும்மா வெச்சிருப்பா அதுக்கு மேல பிரஷ்ஷ கண்டாலே அலர்றான்
ம்
அது அவங்க டேடி தேய்க்கும்போது எது அந்த க கம்ள குத்திட்டாராட்டுருக்குது
ஓ அது அப்ப அந்த ஈர்ல எதாவது பட்ரு
வலி வலி ஜாஸ்தியாய்ட்ருக்காட்ருக்கு ஆ அ ப்றொ ப்ரஷ்ஷ கொண்டு போனாலே பயப்படறா அப்றோ எல்லார் தேய்க்கும்போது அவளு கைல வெச்சிகிட்டேதா இருப்பா ஆனா தேய்க்க மாட்டா நம்ம அப்டி ன்னு ஏமாத்தி சும்மா இப்டி வாய்ல இப்பொ ஒரு டைம்தா வெக்க முடியு அதுக்குள்ள அவ விடவும் மா டா
ம்
ஓ அப்றோ மத்த கொழந்தைங்க தேக்கறத பாத்துட்டு மறுபடியு பிரஷ்ஷ வேணுன் நி ச்சி வெளாடுவா ஆனா அந்த தேய்க்கறது வந்து பயோ இன்னு போகவே இல்ல அவளுக்கு
ஓ
இந்த கூசுதாற்றுருக்குது அத அவ பல்லுல வெக்கும்போது
அப்போ அந்த ஈரு வலிக்கு இல்லையா அதனால அவளுக்கு மேபி பயந்துருப்பாளோனால
ப்பா அவளே தேக்க சொன்னா தேக்கறாப்பாரு ரெண்டு மூணு டைம் தேக்றா அவளே தேய்க்றா அப்றோ துப்ப சொன்னா துப்புறா எல்லா பண்ணிட்டு இருந்தவ ஆ அப்றோ என்ன என்ன பண்றா அப்டினா அது அவளுக்கு வந்து ஒரு கூச்சத்த வந்து விடமாட்டீகுது கூசுந்தான் அப்ப ஸ்டார்டிங்ல பிரஷ் கொண்டு போம்போது கூசுண்ணுவாங்க ஆனா அவ அந்த கூச்ச த்த அவ பெருசா எடுத்துக்கிறா சும்மா சாதாரணமா அலட்சியமா வுட்டுட்டானா அது கூச்சோ போயிடு
ஆமாமா அது கொழந்தனால பயப்படுறா போல
ஆ அது ப்ரஷ்ஷெல்லா ஏதுமா வாய்க்குள்ள கொண்டு போ கூடாதுன்ட்டு ஒரு இதோட இரு க்கறா அப்றோ கைலயே வெளக்கி வுட்டுட்டாலு இப்ப அவ நெறைய ஜங்க் ஃபுட்லந்து ந தயிர் சாப்பிட சாப்பிட அங்கங்க சாக்லேட் சாப்டதெல்லாம் போய் அந்த பல்லோட இடுக்குல போய் நிக்குது
நிக்குது ம்
நம்ப வாய் கொப்பிலி சி அதையாவது செய்யனாலும் செய்ய மாட்டேங்குது இப்ப அவ விவரம் தெரியும் விவரம் தெரியும் அவ்வளவு வழிக்கு கொண்டு வர முடியல சொன்னா ஆ அப்பவே வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் சேரி இது இவளுக்கு ஈறு வலிக்கும்
ம் ம்
போக போக வந்து சரியாயிடும் அப்படின் சொல்லிட்டு விட்டு விட்டது இன்னுமே பிரஷ் பண்ண மாட்டேன்றாப்ப அந்த பல்லுல இன்னுமே மாவு இருக்குது நானும் என்னதான் பண்றது கையில வச்சு சுரண்டி சுரண்டி சுரண்டி எடுக்கிறதா இருக்கு ஒரு டைம் அடி வெளுத்து ட்ட ஒரு டைம் பண்ணிக்கிறா எங்களுக்கு என்னன்னா இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு வாயில பல்லே இல்ல ஃபுல்லா சொத்த பல்லு இத்தனைக்கும் அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போறான்
ஆ ஆ
எனக்கு அதான் ரொம்ப பயமாய்ப்போச்சு அவுங்க சொல்லுவாங்க ஐயோ ஃப்ரஷ் பண்றதெல்லாம் மட்டும் விட்டுறாதீங்க அழுகுதுங்க அப்படி இப்படின் ட்டு அப்படின்னா
உம்
அவளுக்கு சாக்லேட்ன்னு அதிகமா வாங்கி குடுக்க மாட்டோம்
உம் உம்
எப்பமாட்டுப்போய் எது சாப்ட்டாலுமே போய் பல்லுல அடையதான் செய்
அடைய செய்யுங்க ம்
அந்த ஒரு பயத்துல இன்னும் ட்ரை பண்றோம் ஆனா அதுங்க அது அவ இன்னும் அதுல வரமாட் ட்டேன்றா மத்த பறிவு பாத்ரூம் போறதும் அதேதான்பா ஒரு ஆறு மாசம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது
ம்
வந்தா சொல்லிறா
ம்
சேரி ஓகே கொழந்த இதுவாகிட்டா அப்படின்னா அதுவும் அந்த ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் இங்க பாத்தியா நா எப்படி போறேன் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாமே அ ஆறு மாசம் தானா ஐயோ எனக்கு கூட இனிமே அவா கஷ்டத்த குடுக்க மாட்டா
அப்படி நெனச்சேன்
க்கலா பண்றாயில்லையே ஆச்சரியமா இருந்தது அந்த ஆறு மாசத்துக்குதா அதுக்கப்புறம் வந்து இல்லாத சேட்ட கொழந்த கூட இந்தளவுக்கு இப்படி பண்ணது கிடையாது
அப்ப தெரியாதுல்ல
ஆ அது எல்லாரும் இப்ப இவுங்க எல்லாரும் உள்ளக்குள்ள பால் வாஷ்ரூம்லதான போறாங்க அப்ப யாரும் அதுக்குள்ளதா போய் போவே அப்படின்னு ஒரிய் ஆர்வத்துல போயிட்ருந்தவ இப்ப நீங்க எங்க வோனா போங்க நா ஏ இஷ்டோ எனக் எந்த எட தோணுதோ அந்த எடத்துக்குதா நா போவே ட்ரெஸ்சு நா கழ்ட்டிட்டு போ மாட்டே நா அப்ட்யேதா போவே அப்புடிங்கிது அந்யாயும்பா சொல்றத்துக்கென்ன போய் ஃப்ரிஜ்ஜி மேல ஏர் நிண்ணுட்டுதா போய்ட்டு வரா ஃப்ரிஜ்ஜ தொற்ந்து அந்த அளவுக்கு பண்ண ஆரம்ச்சிருச்சி அடிவாங்க ஆரம்ச்சிருச் சேட்டே கேட்டா அது கரக்ட்டா இந்த நம்ம த்ரீ டு த்ரீ அண்ட் ஹாஃப் ப்லா கைலே புடிக்க முடியாது அவிங்ள அனியாய சேட்டையா இருக்கு அப்டின் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க நம் இன்ஸ்டால பாத் தா கோட இந்த பீரியட்ஸ்னு சொல்ற அத அது என்னன்னா உ த்ரீ டூ ஃபோர் அலைல த்ரீ ட்டு ஃபை எல்லா அவங்கள அடக்கவே முடியாது
ஆஅ
அப்படின்ற மாரி இருக்குது ஆ ஆந்தே ஈட்டிங் ஈட்டிங்கா அப்பிட்டுனா எப்டின்னா அவ்ளுக் புடிச்சதெல்லா குடுத்தோ அப்டின்னா ஒக்காந்து சாப்புடு அது ஒரு ஒர் ஆர்வோ வந்துருச்சி டிவி பாக்கர்து ஃபோன் பாக்கோ வன் பாத்தா அந்தளவ் சாப்ட மாட்டா டிவிய பாத்தா புடிச்சது குடுத்துட்டோ அப்டின்னா உக்காந் சாப்புடுவா அவளே அள்ளி
ம் உ ம்ம்
பக்கத்துல எல்லாரும் கிட்ஸ் இருக்குறாங்க அப்டின்னா ஒக்காந்து சாப்புர்றா ஆ இல்ல அப்டின்னாலு ஹெங் ஆ எங் வீட்டுக்கார்ரு அவெ டேடி இல்லன்னா என் தம்பி மாமா ரெண்டு பேர்ல யாராவ்த் கூட இருந்தா உக்காந்து சாப்ட்ருக்கறா
ம் ம் ஆ
த்து சனி எனக்குன் தோஷ வேணுன் சாப்புட்றா ஆனா இவிங்கல்லா வர் இந்து இந்த பொறும கடையாது சாப்பாட்ல தோச வச்சா அடுத்த பத்து நிம்ஷத்துல சாப்ட்டு கெளம்பிருவாய்ங்க
அ ஆ
பண்ணுவாகா ச்சரி இவங்கல்லா சாப்புட்டாங்க இதுக் மேல நா ஏ உக்காந்துருக்கணுன் சொல்லி அவவு ஒருவாய் திங்கற்த்துக்குள்ள எங் சாப்புர்றாய்ங்க
ம்
கொண்டாந்து நா சாப்புட்டமா கா தட்ட கழுவிடு அப்டின்னு சொல்லி குடுத்துட்டு போய்றா டே கொஞ்சு பொறும்யா சாப் புடுங்கலே அவ் ஒரு நாலு வாய சாப்புட்னு உ பொண்ணு அது பிக்கிறதுக்கே அவுள் நேர ஆவ்து
அதுக்குள்ள நாங்கென்ன பனோட் பண்ட்ரு
சொல்ட்டு சாப்டுறாய்ங்க அந்த மாரி ஒர்ஸ் சிலது ரேகுதே என்னா ஒரு அதிசியு ஸ்கூலுக்கே கொஞ்சோ அடம் புடிக்காம ஸ்கூல்லுன்ன கெளம்புறா பட் ட்ரெஸ்ஸு அவ செலக்ட் பண்றத்தா ருக்கு
ம்ம் ஓ அந்த அளவ் இப்ப
ஆம்மா கமிஷ்னே இல்லாம கேக்குறா மேல டீஷர்ட் டு ஒண்ணு இருக்குது கீல டவ்சர் வேற வேற ட்ரெஸ்ஸாருக்கு
மூம்
இதுதா இதுக்கு செட்டுன்னு சொன்னா கூட, ஆஹ்ஹா நா சொல்றது தா நீ போடனு
அப்படின்னு சொல்லிறா
அதுக்கே இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப நேரோ ஆவுது. அவ கூட சண்ட போட்டு அவள வலிக்கு கொண்டு வர்றதுக்கு இல்ல நாங்க அவ வலிக்கு போறதுக்கு.
உம்
ஒரு வழி ஆயிடுது. இப்ப யூனிஃபார்ம் வந்துச்சு அதுக்கு மேல, அதெல்லா யார் போடுவா தூக்கி எறிஞ்புட்டா யப்பா அவங்க மேம் என்னன்றாங்கன்னா ஏ யூனிஃபார்ம் இல்ல அப்டின்னு கேட்டாங்கன்னா இவ போடவே மாட் ன்றா நீங்க இங்க பேக்ல குடுத்து வுடுங்க நா இங்க போட்டு வுடுறே ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் போட்டீங்கன்னா அடுத்த டைம் அவளே போட்டு வந்துருவா
மிஸ்சுக்கே வேல வைக்குறா உங்க பொண்ணு.
போட்டு விடுறே அப்படின்னாங்க வந்தா. எங்களுக்கே அதிசியோ என்னனா சப்ளங்காலே போட்டு உக்கார மாட்டா. அந்த கால்ரெண்டியு இப்டி விரிச் ச்சா மாரி உக்காந்து நடுவுலதா எல்லா பொருளயு வச்சு சாப்பிறதோ விளையாடுறதோ எல்லா சப்ளங்காலே வராது. காலே மடியாது அதுக்கு இப்ப ஸ்கூல் போனதுல இருந்து அவ இம்மா இப்படிதாம்மா உக்காரணு அப்டிங்கிறா ஆஹ் இப்ப நா சப்போஸ் சேர்ல உக்காந்துருக்கோ இல்ல கீழ உக்காந்துருக்கோ அப்டின்னா, எங்க அம்மாலா கால்நீட்டி உக்காந்து சாப்ட்டாங்கன்னா
ஆமா ஆமா
ஹாயா இப்டி உக்காரு
ம் அதே ஸ்கூல் போனா ஆட்டோமேட்டிக்கா அவுங்ளுக்கு அந்த ஹேபிட் வந்துரு பசங்களோட வர்றது.
ச்சி கீழ டவல் போட்டுதா மேடம் சாப்பிடுவாங்களா
ம் அதா ஸ்கூல்ல சாப்பறாங்கள
ஆஹ் கீழ டவல் போட்டு சாப்பிடுவாங்களா இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ்ல அந்த ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற டிஃபன் பாக்ஸ்லதா டெய்லி அவளுக்கு இப்ப எதாது குடுக்கிறதாயிருந்தாலு அந்த டிஃபன் டிஃபன்பாக்சுல தா கொடுக்னுமா ம் கழுவி வந்தோனே கழுவிட்டு மறுபடியு அதுல தா ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக் கனுமா அது அதா தண்ணி பாட்டில் தா பக்கத்துல இருக்கணும்மா, அப்படில்லா ஒரு ஒரு டைம் அமக்களம் பண்ணு. இப்ப இன்னு தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்சானா ஒரு செவன் ஓ கிளாக்ல இருந்து திருப்பி ஸ்கூல் பேக் எல்லா எடுத்து மாட்டிக்கிட்டு நா ஸ்கூல் போறே ஸ்கூல் போறேன்னு எங்க வீட் டயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பா சோ அவளுக்கு அது புடிச்சிருக்குது ஆனா என்ன அப்டின்னா எனக்கு சாப்பாடு ஏ சிஸ் தா கொடுக்கணு அந்த மாரின்றா வா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃபுட் வந்து திணி திணிக்கிற சூழ்நிலைல்லா கொண்டு வந்து விடு ட்டுறா
உம் உங்களாலேயே நீங்களா எடுத்துட்டு போய் அவளுக்கு திணிக்கிற மாரி விட்ரா அவளா சாப்
ஆஹ் அப்டி சாப்புடர மாரி தெரியல. அவள ரொம்ப அதாது எப்டி சொல்றது ஒரு
இப்பதானே அனுப்புறீங்க மேபி இனிமேட்டு, அது பசங்கள பாத்து பாத்து அந்த ஹேபிட் சேஞ் ஆயிடு
ஆஹ் அப்படிதாப்பா பாக்குறே பட் ஆனா அவங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டுன்னு ஒண்ணு என்னால அந்த அளவுக்கு குடுக்கவே முடில எவ்ளோ செய்யறதுக்கு வேணாலு நா ரெடியா இருக்கே ஆனா அவ சாப்பிடறதுக்கு ரெடியா இல்ல
இப்ப எடுத்துட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லா நல்லா
ஃபுல் அது வந்து அவுளுக்கு புடிச்சது தான்பா ரெண்டே ரெண்டு மொற மூணு விஷயோ குடுத்தா பிடிக்கு அதுல ரெண்டு இந்த வேஃபர் குடுத்தா சாப்ட்டு வந்துறா டிஃவன் பாகஸ்ஸீ கேலியா வருது இல் ஏந்தா இப்டி ரூட்ஸ் போனா ஒரு பருக்கு கூட சாப்டாம எடுத்துட்டு வந்து குடுத்துறது
ஆ சொல்லி் குடுங்க இதா ஹெல்த்தி நல்லா சொல்லி இது பண்ணி குடுங்க
வா
ம்
போனு அப்டின்னா அதுக்கு வேண்டாப்பா பிஸ்கெட் குடுத்துட்டே